கேக்குதுங்களா
வணக்கம்
ஆ வணக்கம் தோழி கேக்குதுங்களா நான் பேசுறது
ம் வணக்கம் தோழர் இப்ப கேக்குது நீங்க
அம் ஆ சாப்டீங்ளா தோழி
ம் சாப்டோம் சாப்டன் தோழர் நீங்க
ஆ சேரி ஆ சாப்டேன் தோழி ஆ இன்னைக்கு என்ன தலைப்பின் கீழ நம்ப பேச போறோம் தோழி
ம் நீங்களே சூஸ் பண்ணுங்களன் உங்களுக்கு சமைக்க தெரியுமா
ஆ இல்ல தோழி நமக்கு அது தெரியாது
அப்டியா உங்களுக்கு என்ன சாப்பாடு புடிக்கும் ரொம்ப சாப்டறதுக்கு
அ நமக்கு பாத்தீங்கன்னா இந்த சந்தக்கறிதான் ரொம்ப புடிக்கும் சாப்ட அதுக்கப்றோம் அ இது என்னதது ம் அது ஒரு டிஷ்சு அது பேரு செரியா ஞாபகோம் இல்ல அது ரொம்ப புடிக்கும் எப்டி சொல்றது பாசுந்தின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா கேள்விப்பட்ருக்கீங்களா
ம் ஆமா
ஆ அது ரொம்ப புடிக்கும் சாப்ட
ஆ செரிப்பா ஆ உங்ளுக்கு ரொம்ப பிடிச்ச பொழுதுபோக்கு என்ன
நமக்கு பாத்திங்ன்னா பொழுதுபோக்குன்னா நமக்கு காலைல இருந்தே வேல இருக்கும் தோழி காலையில நாலு மணில இருந்து வேல இருக்கும் ஏன்னா மாடு பண்ண வச்சிருக்கறதனால காலைல நாலு மணில இருந்து வேல இருக்கும் அதுக்கப்றோம் தேநீர் கடைகள்லதான் நறைய நேரோம் பொழுதுபோக்கு பண்ணுவோம் நண்பர்களோட அவுங்களோடதான் ஒக்காந்துட்டு பேசிட்டு தேநீர் குடிச்சுட்டு திரும்பவும் வேலைக்கு கெளம்பிடுவோம் அவுங்க அவுங்களுக்கு ஒரு ஒரு வேல இருக்கும் அந்த வேலைக்கு நாங்க கெளம்பிடுவோம் போயி அந்த வேலயெல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் ஒரு மாலை நேரோம் ஒரு ஆறு மணி அந்த மாதிரி திரும்பவும் தேநீர் கடைகள்ல இது பன் பொதுவாவே பாத்தீங்ன்னா நெறைய நேர நாங்க வந்து பொழுதுபோக்கு பண்றது பாத்தீங்கன்னா தேநீர் கடதா தோழி
அப்டினா நீங்க அதிகமா தேநீர் குடிப்பீங்ளா
இல்லங் தோழி ஒரு நாளைக்கு ரெண்டு தேநீர் தா குடிப்போ காலைல ஒன்னு சாய்ந்தர ஒன்னு ரெண்டு தா மீதி நேரல போவோ மீதி நேரங்கள்ல போவோ போய் சும்மா ஒக்காந்துட்டு பேசிட்டு தா இருப்போ பேசுவோ அதே மாரி பாத்தீங்கன்னா தேநீர் கடைகள்ல இப்பெல்லா தேநீர் மட்டு இது பண்றது இல்ல மிதிய இந்த எப்டி சொல்றது இந்த சமோசா அதுக்கப்றோ அ வாழப்பூ வட இந்த மாரி எல்லா போடுவாங்க இல்லைங்களா ஒரு சில நேரங்கள்லா அதையு சாப்புடுவோ ராகி அட ஒ ஒரு மாரி சத்தான உணவுகளு இப்ப தேநீர் கடைகள போட ஆரம்பிச்சுட்டாங்க அ அந்த மார் ஆமா அந்த மாரி உணவுகளலா வாங்கி சாப்புடுவோ ஒரு சில நேரங்கள்ல அ மீதி பாத்தீங்கன்னா சும்மா ஒக்காந்து பேசிட்ருப்போ அப்டி இல்லன்னா எப்போமே காலைல ஒரு முற அ மாலைல ஒரு முற வந்து தேநீர் குடிப்போ தோழி
சரிப்பா சரிப்பா
ம்
ஆ அப்பன்னா நீங்க ஒங்ளுக்கு சமைக்க தெரியாது அப்டியா
ஆ ஆமாங் தோழி சமைக்க தெரியாது
அ சின்ன சாப்பாடு கூட சமைக்க தெரியாதா இட்லி தோச அது மாரி கூட செய்ய மாட்டிங்களா
இட்லி தெரியாது தோஸ்ச வேணா மாவ் கலந்துதா நா வேணா சுடுவே தோழி அது வேணா தெரியு
சமைக்கிறது பொம்பளைங்க டிபார்ட்மெண்ட் மட்டு இல்லயே ஆம்பளைங்களு தெரிஞ்சிக் ளாமே அதுவு கல தானே
இல்ல தெரியு கொஞ்ச கொஞ்ச தெரியு ஆனா சமைக்க விட்றதில்ல சரி அதனால நாம்ளு அதுக்கு போறத இல்ல வேல அதுக்கு தகுந்த மாரி நமக்கு வேல இருக்கு இல்லைங்ளா அன்னால அதுக்கு தகுந்த மாரி பொயிடுவோ
சரிப்பா ம் வேற ஒங்ளுக்கு பிடிச்ச வெளயாட்டு எது
நமக்கு புடிச்ச வெளயாட்டுனா கேரம் போர்டு தா ரொம்ப புடிக்கு தோழி
அப்டியா ஏ பைய கூட கேரம்போர்ட் நல்லா வெளாடுவா சூப்ரா வெளையாடுவா என்னோட பைய கேரம்போர்ட் சேம்பியன் ஏ பைய
ஓ நம்ம இது டோர்னமெண்ட் அந்த மாரி போனது இல்ல அங்க போக விட்டது இல்ல ஆனா புடிக்கு ஆனா விளையாடுவே ரொம்ப விளையாடுவே
ம் சரிப்பா
ம் அதே மாரி அ செஸு வெளையாட இப்பதா கத்துட்ருக்கே ஆர்வ இருக்கு அது கொஞ்ச விளையாடுவே அவ்ள தா இது ரெண்டு விளையாட்டுதா புடிக்கு தோழி
ஆ பயிற்சியாளர்கிட்ட கத்துக்கிட்டீங்கன்னா ஒங்ளுக்கு ஆர்வ இருந்துச்சுனா பெரிய அளவ்ல வர்லா
ம் ம்
ம்
இல்ல தோழி அதுக்காகலா கத்துக்கணுன் இல்ல அ ம் எங்க பெரியப்பா பொண்ணு ஒருதங்க இருக்காங்க அவங்க வந்து செஸ்ஸு வந்து ரொம்ப நாளா விளையாடுவாங்க அவுங்க கத்துக்கிட்டு அந்த மாரி விளையாடுறாங்க
ம்
அ நம்பள எ எப்ப வந்தாலுமே ஒ விளையாட சொல்லி வற்ப்புறத்துறது அவுங்கதா வா விளையாடலா விளையால சொல்லி கூட்டு போய் விளையாடி வச்சு என்ன தோக்கடிச்சுட்டே இருகாங்க அதனால தோல்வி நமக்கு புடிகாது அதனால அத கத்துக்கணு அப்டின்றதுனால அவுங்க அவுங்களுக்காக அந்த ஒரு வாட்டியாச்சு அவுங்க தோ தோக்கடிக்கணு அப்டின்ற ஒரு ஆர்வத்துல இப்ப கத்துக்கிட்ருக்க கொஞ்ச கொஞ்சமா எங்க ம் எந்த எடத்துல என்ன பண்ணா செக் வைக்க முடியு எப்டியெல்லா விளையாடணு அவுங்க எப்டி விளையாட்னா நம்ப எப்டி விளையாணு அப்டின்ற மாரிலா இப்பதா கொஞ்ச கொஞ்ச கத்துக்கி ட்ருக்கே தோழி
ம் சரிப்பா சரிப்பா விளையாட்டுங்குறது இப்டிதா ஆரம்பிக்கிறது விளையாட்டு பாத்தீங்கன்னா போட் டில தா மொதல்ல ஆரம்பிக்கு அதுக்கப்புறோ தா நம்மளுக்கு வெற்றி கெடைக்கு அவுங்க நம்பள ஜெயிக்கிறாங்க நம்ப அவுங்கள ஜெயிச்சாகணு அப்டின் அப்டின்னு ஒரு மோட்டிவேஷன் ல ஆரம்பிக்கிறது தா போட்டி அ தொடர்ந்து நம்ப வெற்றிய சந்திக்கலா
ஆமாங் தோழி கண்டிப்பா நீங்க பொழுது போக்கு நேரத்துல என்ன செய்விங்க தோழி
பொழுதுபோக்க பொழுதுபோக்குன் எனக்கு பொழுது எனக்கு இருவத்திநாலு மண் நேரத்துக்கு எனக்கு வேல இருக்கும்பா பாத்தீங்கன்னா நா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ற
சரி சரிங்க தோழி ஐ டி ங்ளா
ஆ சொல்லுங்ம்மா
ஐ டி ல வேல செய்றிங்ளா
இல்லப்பா நா ஜியோ ஆஃபீஸ்ல வேல பாக்ற
ஓ செரி செரி செ செரிங்க தோழி
ஆ எனக்கு இருவத்நாலு மண் நேரமு வேல இருக்கு அடுத்தது என்னோட கொழந்தைங்கள பாக்கணு
ம் ம் ம்
என்னோட ஹெல்த்த பாக்குறதுக்கே எனக்கு நேரோ இருக்காது
கண்டிப்பா தோழி அவ்ளோ வேலைகளையுமே ஒரு யாரா இருந்தாலுமே பொதுவா ஒரு வீட்ல எல்லாருக்குமே பெண்களுக்கு கொஞ்சோ நெறையாவே வேலைகள் இருக்கு அதையு தாண்டி வந்து அவுங்க இன்னொரு வேலையிலு ஈடுபட்றாங்கன்றப்போ அவுங்களு வந்து நேரொன்றதே கெடைக்க கெடைக்காது பொதுவாவே வெளிய எங்கயு போக மாட்டீங்ளா தோழி விடு விடுமுறை நாட்கள்ல வெளிலே எங்கயு போக
விடுமுறை நாட்கள்ன்னு பாத்தீங்கனா ஆ போவம்பா நா தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்குல்லா போவே திருவாரூர் பெரிய கோயில்க்கு போறதுக்கு எனக்கு ரொம்ப புடிக்கு அதுர அங்கே போனா எனக்கு மனசு ரொம்ப அமைதியா இருக்குற மாரி இருக்கு அப்டிங்றதுனால என்னோடைய பசங்கள அழச்சிக்கிட்டு சனி ஞாயிறு லீவ்ல போவ எனக்கு பக்கத்லே ஊருங்குறதுனால அடிக்கடி நாங்க திருவாரூர் போவோ ஆ எப்பயாது பைய ஆச பட் டா அப்டின்னா சினிமா அழச்சிட்டு போவே வேற எங்கயு நா அழச்சிட்டு போனதில்ல என்னுடைய கணவர் வந்ததுக்கு அப்றோ நாங்க வெளியூர்லா போவோ வெளியூர பாத்தீங்ன்னா ஆன்மீக சுற்றுலா தா போவோ ஆ திருச்செந்தூர் திருப் பதி அந்த மாதுரியான ஊர்களுக்குலா போவோ
ஓ கூட்டிட்டு போயினு இப்ப நீங்க தேநீர் கடைல தேநீர் அதல்லா குடிக்க மாட்டீங்ளா தோழி
ஆமா நா தேநீர் வந்து குடிக்க மாட்ட தேநீரு காஃபி இதெல்லா நா சாப்புட்றது இல்ல ஏன்னா எடைல எனக்கு ஒடம்ப் முடியாம போனதுனால தேநீர்லா சாப்டக் கூடாதுன் சொல்லி ஏ டாக்ட்ரு சொல்லிருக்காங்க அதனால சாப்புட்றதுல்ல
புரிய்து புரிய்து தோழி
இல் வர காஃபி சாப்புடுவ
அ அதுனால என்ன பயன் தோழி
நம்ம பால் வந்து உடம்புக்கு சேக்காம இருக்குறதே நல்லதுன் சொல்லி டாக்ட்ரோட கருத்துருக்கு
ஒ எதனால அப்டி சொல்றாங்க தோழி
அண்ட் அவ் மு பாக்கெட் பால் பாத்தீங்கன்னா நறைய பிரசர்வேட்டிவ்லா கலந்துதா நம்ப்ளுக் வருது அது வீணா ஹாம இருக்குறதுக்கு இப்ப வீடுகள்ல வாங்குற பாலுஹலு பாத்தீங்கனா
ம்
அ அது வயல்லே தா வயல்ல இருக்குற பில்ல தா சாப்புடுது இந்த மாடு வயல்ல பாத்தீங்கன்னா நறைய பூச்சிக்கொல்லிகள்ல்லா தெளிக்கிறாங்க அதது அந்த பில்ல தா அந்த மாடு சாப்புடுது அதுவு இல்லாம அடில பாத் திங்கனா அ உரம்பல்லா போட்டுதா அந்த செயற்கை உரல்லா போட்டுதா அந்த பில் எல்லா வளருது அததா மாடு சாப்டுது அதோட பால நம்ம குடிக் கிறப்ப ஒரு சில அ ஆரோக்கியமின்மைல்லா ஏற்படுதுங்குறது டாக்டர்களோட கருத்து
ஒ
ஆமா அதனால பாத்தீங்கன்னா நா டீ காபி எல்லா ரொம்பவே தவிர்த்துட்ட டீ யா நா ரொம்ப அடிக்கடி குடிக்கிற ஆளு இப்ப பாத்தீங்கன்னா டீ யே ரொம்ப எப் ப்யாது ஒரு வாட்டி தா டீ அப்டிங்கிற ஒரு இது வந்துடுச்சு
இல்ல தோழி இப்போ ஒரு சில இதுலல்லா பாத்தீங்ன்னா தோழி அ நீங்க சொல்ற அந்த பில்ல எல்லா போட மாட்டாங்க
ம்
அந்த தட்டுனு ஒரு இது இருக்கு இல்லைங்ளா அதுதா போடுவாங்க அதுக் பாத்தீங்கனா இந்த செயற்கை உரம் அந்த மார்ல்லா எது போட மாட் டாங்க துலி பொதுவாவே ஏனு பாத்தீங்கன்னா அது வந்து இது மட்டுந்தா பண்ணுவாங்க ஆ எப்டி சொல்றது அ ம் விதை போடுவாங் இல்லிங்ளா அதுக்கு வந்து விதை இருக் காது ஒரு குச்சி மாரி இருக்கு அத நட்ருவாங்க அத நட்டு விட்டுட்டு தண்ணி மட்டுந்தா பாய்ச்சி விடுவாங்க பாச்சு விட்டு அந்த அப்டியே விட்டாங்கனா கொஞ்ச நாட்கள்ல அது கொஞ் கொஞ்சமா வளந்து வளந்து வளந்து வளந்து அந்த தட் ட்டு வளர ஆரமிச்சிரு அதுக்கு அப்புற அது அறுவட பண்ணி மாடுகளுக் குடுப்பாங்க அந்த மாரி தா குடுப்பாங்க இப்ப பில்லயே பாத்தீங்னா யாரு குடுக்குறதுல்ல அது தவிர்த்து பாத்தீங்கனா கசு வேனா குடுக் ப்பாங்க கசூல்ன்னா இப்போ வைக்கோல் இருக்கு இல்லீங்களா
ஆமா
அது குடுப்பாங்க அது பாத்தீங்கன்னா அது காஞ்ச வைக்கோல் பாத்தீங்கன்னா ஆ அது ரொம்ப கா எப்டி சொல்றதுன்னா அதோட இதுவே ரொம்ப நாள் எடுக்கோ அ அந்த அந் அந்த வைக்கோல் நம்புளுக்கு கடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு மாசோ மூணு மாசோ ஆயிடோ இப்போ இந் இந்த மாசோ போட்றோம்னா ஒரு மூணு மாசோ அந்த மாரி ஆயிடோ அது கடைக்க அந்த மாரி ஆ ஆமா அது பாத்தீங்கன்னா அது குடுப்பாங்க அது தவுத்தி இப்போ சத்தான இதெல்லா குடுக்க சொல்றாங்க மாடுங்குளுக்கு எப்டி பாத்தீங்கன்னா இந்த அ தேவையில்லாத இதெல்லா இல்லாம இந்த எப்டி சொல்றது பருத்தி
ம்
அந்த மாரி இதெல்லா குடுக்க சொல்லி நாங்க இப்போ போன வாரோ எங்க மாடுங்குளுக்கு பாத்தீங்கன்னா இந்த இந்த டாக்டர் சொல்றாங்கலீங்களா அ விலங்குகள் பெட் டாக்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லிங்களா வெட்டனரி டாக்டர் அவுங்க வந்துருந்தாங்க அவுங்க வந்தப்போ என்ன சொன்னாங்க உங்க இந்த மாடுங்கெல்லா ஒன்னு பிரச்சன இல்ல நீங்க இப்ப குடுத்துட்ருக்குற மாரி உணவே குடுங்க இத தவிர்த்து நீங்க வேற எதுவு குடுக்காதீங்க தேவயில்லாத நறைய உணவுகள் வந்து இப்போ வந்து வர ஆரம்பிச்சுடுச்சி அந்த மாரி உணவுகள் எல்லா எடுத்துட்டு வந்து பால் கரவ அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க குடுத்தீங்கன்னா மாட்டோட இது வந்து தரோ வந்து கொறய ஆரம்பிச்சிடோ கொறஞ்சிடுச்சீனா அதுக்கப்புறோ தேவயில்லாத விளைவுள் எல்லா வந்துடோ நாங்க எப் எப்புடி பாத்தீங்கன்னா ம் மாதோ ஒரு முற வந்து நாங்க வெட்னரி டாக்டர் கூட்டு வந்து மாடுக்கு ஏதாச் சோ இருக்கா இல்லியா அப்டீன்றத வந்து நாங்க பாப்போ அவரு டாக்டுரு வந்து நண்பரு அப்டீன்றதுனால அத கூப்ட்டு வந்து எல்லாத்தையு பாப்போ நாங்க ம் ம் நாங்க பெரும்பாலு பாத்தீங்கன்னா இந்த பாக்கெட் பால் வந்து நாங்க வாங்கவே மாட்டோ
செரிப்பா மீண்டும் ஒரு அழைப்புல பேசலாம்
கண்டிப்பா தோழி கண்டிப்பா நன்றி